ஹலோ இப்ப கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஹலோ
ஆஹ் கேக்குதா உங்களுக்கு
ஆ வச்சு ஓகே சின்ன ஒரு பிரச்சன ஏனா ஓ பின்னாடி ஒரு வாட்ஸ்அப் கால் பேசிட்டுருந்தேன்னா அதல வந்து அது கிளிச்சஸ் அதல மாட்டிக்கிட்டு பேச வரல இப்போ ஓகே ஆகிடுச்சு
ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து நட்புங்கற ஒரு தலைப்ப பத்தி பேசலாமா
கண்டிப்பாங்க பேசலாங்க சொல்லுங்க பாக்கலாம் உங்களுடைய நீங்க நட்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நட்புன்னா என்ன ஆக்சுவலா
நட்புங்கிறது ஃபர்ஸ்ட்ட் ஒரு அழகான விஷயம் ஆஹ் பட் வந்து நம்ம அது தேர்வு பண்ற விதத்துல தான் இருக்கு நம கூட நட்பு கூட சேர்ந்தோனா நம்ம வாழ்க்க அவ்ளோதான்
ஆமா ஆமா
அதே மாரி நம்ம வைபுக்கு செட் ட்டாகுற மாரியான ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடச்சிட்டாங்கன்னா அத விட ஒரு அற்புதமான விஷயம் விஷயம் இல்ல அவங்க எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து நிப்பாங்க நண்பன்னாலே வந்து ஒரு விஷயத்துல வந்து பாார்த்தோம்னா ஒரு நம்பிக்கையை குடுப்பாங்க சோ வந்து ஆஹ் நட்பு ப்பங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம்னு நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில
ஆமாங்க நானு அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவேன் பசங்க கிட்ட நாங்க குளத்துக்கு போவோம் சேரிங்களா அது சும்மா ஆ வா க்கிங் மாரி போவோ அந்நேரத்துக் என்ன சொல்லுவோ அப்டினா இந்த அலைகள அடிச்சு வந்து ஒதுங்கி இருக்கு எப்டி ஒதுங்கி இருக்கு அப்டின்னா எலைகள்லா ஒரு பக்கொ ஒதுங்கி இருக்கு அந்த கொளத் துல ட்டு சின்ன சின்ன கட்டைங்கள்லா வந்து ஒதுங்கி இருக்கு நா என்ன சொல்லுவ அப்டின்னா இந்த மாரிதா மனுஷங்களு எண்ணத்துக்கு ஏத்த மாரிதா வந்து அது அது அணி போட்டு திரியு அப்டிம்ப எப்டின்னா இப்ப நம்போ சில பேர் நம்மட்ட ஜெல்லாவே ஆகமாட்டாங்க என்னதா பேஸ்னால்மே வந்துட்டு அவ்ங்களுடைய நீங் சொல்றீங்க அந்த வைப்ஸ்ன்ரீங்களே அது வந் ஜெட்டு ஜெல்லே ஜெல் ஆகாது எப்டின்னா செட்டே செட் ஆகாது ஆ ம கெமிஸ்ட்ரின்னுவாங்கல்ல அதாவ்து அ கெமிஸ்ட்ரி வர்கவ்ட் ஆகல அதேமேரி வந்து நட்புக்கு வந்து கெமிஸ்ட்ரி மொதொ ஒர்க் அவுட் ஆக்சுலா அது இத வந்து ஜென்யூன் நட்பா இருந்தாலு செரி இல்லல்லல்ல ஆ வேற மாரியான வந்து ம் தேடலான நட்பாருந்தாலு செரி அது வந்து எப்டின்னா அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணு இல்லனா அது நட்பு நட்பா இருக்காது நீண்ட காலத்துக்கு வந்து நீடிக்காது அந்த நட்பு இதுதா அந்த உதார்ணொ சொல்லுவ நானு எல்லா வந்து எனத்துக்கு ஏத்தாபுல்தா பா எல்லா வந்து ஒதுங்குதுங்க கட்டைகள்லா நானு அதே மாரி ஆ நட்புகள் வந்து எல்லாவித நட்புகளு இருக்குது அதாவ்து ம் நீமத்தாய் நன்மை தரக்கூடிய நட்புகளாவு இருக்கு ம் தீமை தரக்கூடிய தட்புகளா இருக்கு இது அவுங்க எனத்துக்கு ஏத்தாப்ல அப்டி இப்படியா செட் ஆய்க்குவாங்க அத ஆகா மொத்தொ நட்பு அது தீமையா இருந்தாலு அது நட்பு நட்புதா கெட்டத ஆமா நட்பு நட்புதா அப்டின்றதா என்னோட கருத்துங்க
ஆமா நம்ம அதே மாரி எல்லா விஷயத்தையு எல்லார்ட்டையுமே நம்ம பகிர்ந்துக்க மாட்டோ பட் அந்த ஒரு ஃப்ரெண்டுனு ஒருத்த நம்பி க்கையா ஒருத்த இருப்பா யார்ட்டையு சொல்ல மாட்டோ இது க்கொரு சொல்யூஷன் குடுப்பா அடிங்கிற நம்பிக்கைல ஒரு ஃப்ரெண்ட் அந்த ஒரு கம்ஃபர்ட் சோன் அது இருக்கணும் அந்த நட்புல அந்த ஒரு கம்ஃபோர்ட்ஜோன் இருந்தாதான் அது நட்பு இல்லென்னா சும்மா ஏனோ தானோன்னு ஃப்ரண்ட்ஸ் இருப்பாங்க வேணுங்கிறப்ப மட்டு வருவாங்க சில விஷய வேணு நம்மடேருந்து அப்டிங்கறப்ப அந்த மாரி பிரண்ட்ஷிப்ப எல்லா நம்ம வந்து கொஞ்ச தூரந்தா வச்சிக்கணு அப்
அஷ்கத் தோழி எனக்கு இது ஒரு இந்த ஒரு இதில் ஒரு படிப்பின எனக்கு அம்போவு வந்து கசப்பான படிப்பின ஆக்சுலா அதே ஸ்கூல் டேஸ்லந்து எனக் ஃப்ரெண்டுங்க ஆக்சுவலா அன் நா வந்து ஆக்சுவலா அந்த சொன்னே இல்லேங்களா அதாவது நா வந்து கொஞ்சோ கொஞ்ச காலம் வந்து நகரத்தில்ல இருந்தே அ இல்லா அப்போ வந்து நானு இவர பத்தி எனக்கு தெரியாது அ காலங்கள் வந்து மாத்தி அமைக்கு ஒரு மனுஷன அ எப்டின்னா குடும்ப சூழ்நிலைகளும் அதுல யப் ம இதுல்லா வந்து மாத்தி அமைக்கு போலுருக்கு ஒருவேள வந்து நம்ம வந்து அப்பத்தி பள்ளி பருவத்துல வந்த நட்பு வந்து தேடல் வந்து அ தேவை வந்து வித்தியாசமா இருந்திருக்கும் போல இருக்கு அ வ் வு விளையாடுறதுக்கு போறதுக்கு வர்றத்துக்கு தின்பண்டங்கள் ஷேர் பண்றதுக்கு அப்டிப்பட்ட நட்பா இருந்துருக்கு போல இருக்கு அப்ப அது வலுவா இருந்திருக்கும் போல இருக்கு ஒரு காலகட்டத்தில்ல வந்து நம்ம வாழ்க்கைன்னு வந்துக்கு அப்றோ என்ன பண்ணுணோ நம்ம சதே நீங்க சொன்ன மாறி நீங்க இந்த சொல்லுவீங்களே பர்ஷனல் விஷயத்த நெறைய விஷயங்க ஷேர் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி நா நிறைய விஷயங்கள் பர்சனல்ஸ் ஷேர் பண்ணிருக்கே பட்டு ஆ தின்பண்டங்கள் கொடுத்த நட்பு வேற ஓடி விளயாட நட்பு வேற பட் அது பர்சனல் விஷயத்த உள்ள ஷேர் பண்ணக்கூடிய நட்பா அப்டின்றது நா வந்து நா வந்து அங்க வந்து நா விட்டுட்டே மறந்துட்டே அதாவது அந்த டெஸ்ட் நா எடுக்க ம் எடுக்க முடியாம
அதுவான் அந்த வயசு அப்டி அது தெரியாது நமக்கு
தெரிய்ல இல்லயா நம்ம என்ன நெனச்சிட்ருக்கோ பள்ளி பருத்து அந்த விளையாட்டு நட்பு நம்பத் தொடரு அதாவ்து ஒ ரெண்டு விதமான நட் பு ஒர்த்த ரெண்டு பேரு இருக்குறப்போ வந்து ஏ பி னு வரப்போ வந்துட்டு ஏ ஒரு மாறிவான மைண்ட் தாட்லயும் பி ஒரு மாறி மைண்ட் தாட் இருக்கப்போ வந்துட்டு இந்த ஏ ஓட மைண்ட் தாட் வந்து பி க்கு வந்து தெரிய வரப்போ வந்துட்டு அங்க வந்து ஒரு பெரிய ஒரு இதுவே உண்டாகு என்னன்னா அத்தன வர்ஷக்கால நட்பு வந்து ஆ இ ஈஸியா வந்து ஒடச்சி எரிஞ்சிட்டு போயிடுவாக அந்த மாறி நா வந்து அ ஃபுல் ஸ்டாப் வெச்சிட நீங்க சொன்னங்க இல்லாயா அது வந்து கண்டுபிடிச்சி சீக்ரோ புது ஸ்டார்ட் பண் பண்ணாரோ ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்ச எத்தன வருஷோ கழிச்சி முப்பது வருஷோ கழிச்சி கண்டுபிடிச்ச இது வந்து நமக்கு வந்து பாய்சினஸ் நப் புவா அப்டின் சொல்ட் ஃபுல் ஸ்டாப் நா எதும் கத்திகூப் பாடு போல கூச்சில போலது எதுவு பண்ணல நீ வந்து ஆகமாட்ட எனக்கு என்னோடைய எண்ணத்துக்கு நீ ஆக மாட்ட அப்டின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வெச்சிட்ட பட்டே அவங்க வீட்டில் எல்லோரு ஃபேமி எல்லா பாப்பாங்க எல்லா பேசுவாங்க போசுவாங்க ஏ வரதில்ல ஏ வீட்டுக்கு வரத போறதுலாம அப்படின்னா கேட்பாங்க அவங்க அம்மா கேட்பாங்க அவங்க வீட்டுக்கார அம்மா கேப் ப்பாக அவுங்க பசங்கலா கேக்கோ பட் நா எதுவு காம்ச்சிக்கறது இல்ல எனக்கு பிஸியா இருக்கு அப்டின்ற மாரி நான் மழுப்பிக்க த ஆனா அவனுக்கு தெரியு என்னன்னு ஃப்ரெண்டுக்கு தெரியு அது வந்து ஃபரெண்டா இருந்தவனுக்கு தெரியும் நா வந்து இதனாலத் தா வந்து னவ் வரல அப்டின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் அவங்க கேப்பாங்க அவங்க விட்டுக்கார அம்மா கேப்பாங்க ஏயா அந்தா வரத்து இல்ல அப்டின் கேப்பாங்க ஆ ஏதாவது சொல்லுவா போல இருக்கே எனக் அத பத்தி அவ்வளவா செல்லா அந்த அந்த அவங்க வீட்டுக்கார அம்மா போட்ட அந்த நடிகைகான வழியில பாத்தாங்க அப்டின்னா வரத்தே இல்ல நீங்க வாங்க கண்டிப்பா அவங்கங்க ரெண்டு பேரு என்னா ஆச்சி அப்டிலா பேசுவாங்க சேரி ஓகே நம்முப் கே என்து தேவயில்லன் சொல்ட்டு முடிவு பண்ணடோ அது இந்தி இது ந்தி த் த்ரிபே ரிவைஸ் பண்றதுக்குலா ஒருக்க ஒன்னே இல்ல அப்டி சொல்ட்டு நா வந்து ஐய் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அது க்வோரன்டைன் பண்ணி வெச்சிருந்தா அத க்வாரண்டைன் பண்ணிட்டு நா வெளிய வந்துட்ட இப்டியும் ஒரு சில நட்புகளா இருக்கு எனக்கேது இந்த மாரியான ஒரு
கரெக்ட் கரெட்டு அதே மாரி அந்த ஹா நல்லப் ஃப்ரெண்ட்ஸு இல்லையா அப்டீங்கிறத எத வெச்சி ஐடென்டிஃபை பண்ணலான்னா ஏதாவது நம்ம ஒரு கஷ்டோ அடின்னு சொல்லி கூப்றப் அப்ப நமக்கு தெரியு அவனுக்கு அந்த மாறி சூழ்நிலை இருக்குன்னா சேரி பட் வந்து அவனுக்கு சூழ்நிலை இருப் குவாரப் கூடிய சூழ்ல இருந்துமே அவ அந்த ஹெல்ப் நமக்கு பண்ணாம இருப்பாங்க ஏதாவது அவாய்ட் பண்ணி
அதானுங்க அததானுங்க இந்த திருவளூர் இருக்காரு பாத்தீங்களா திருவள்ளுவரு பகம் மகா பாம் வந்து முற்றும் தொடர்ந்தவர் முடி சொல்லுவாங்க அது அவர் தானு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு என்னன்ன முற்றுந் தொரந்தவர் முக்காலம் அறிந்தவர் முனியா அப்டினுவாங்க தப்பா சொல்லிட் என்னன்னா இடுக்கன் அதாவது ஃப்ரெண்டு எப்டி இருக்கணுன்னா இடுப்புல இருக்குற துணி வந்து அவிழ்ந்து புரோ டக்குன்னு வந்து கை வந்து புடிக்குமா அந்த ஆடை நழுவி கீழ விழாத மாரி அப்டி இருக்கணுமா இடுக்கு நல் அதா அப் எனக்கு குறளு சரியா தெர்யல குறள பொருள் மட்டுதா தெரியுது எனக்கு கை வந்து டக்ன்னு அப்டி புடிக்கணுமா அப்டி இருக்கணுமா நட்பு அப்டி சொல்லி நம்ம தாத்தா அப்டி கிடைக்கறது திறமங்க இப்போ இந்த காலகட்டதுலலா
கரெக்ட் கரெக்ட் தா
ப்டி இருக்கணுமா நட்பு அதாது தெரிஞ்சுக்ங்க அதாவது வந்து இடுப்புல துணி விழகுறப கை
நம்ம கைப்புடிக்கிறதுக்கு முன்னாடி அவுங்க கை வந்து புடுச்சதுன்னா அது ஒரு சிறந்த நட்பு
ஆந்தய எப்டி நம்ம வந்து ஆ நவுர்ரப்ப அந்த கை எப்டி வந்து நிக்குதோ அதே மாரி நண்பே வந்து அந்த கை மாரி நம்ப நா அது நம் போய் கெஞ்சி கூத்தான்னாகூட நீங்க சொல்ற ங்களா ஓடி எஸ்கப் ஆயிடுறாங்க அப்படிப்பட் நட்பெல்லா இருக்குதுங்க இதெல்லா வந்து இப்ப வெறு இப்பல்லா வந் காலகட்டதுல ந இப்ப வந்து ஒரு ஜெனீனா கெடைக்க கிடைக்றதல்ல அப்டி கெடச்சுச்சுச்சுனா வச்சுங்கோயே நம்ம அது இழக்கவே கூடாதுங்கிறது என்னோட ஆணித்தன்மை அ நம்ம எக்காரணத்த கூட அத வந்து தக்க வச்சுக்கணு அப்டிங்கறது என்னோட கருத்துங்க அதாவது நம்ம ஜெனீனா இல்லாமாலு அவங்க ஜெனீனா இருக்றாங்கனு நம்ம தெரிய வரப்போ இப்போ எந்த ஒரு காரணத்துலையு வந்து எந்த ஒரு சூழ்நிலையு நம்ம வந்து அத எழந்துறக் கூடாது அப்டிங்கிறது என்னோடய கருத்து ஆமா நம்ம திருத்திக்கலா நம்ம வந்து அவங்களுக்காக மாத்திக்கிறோ ஏன்னா வந்து அது வந்து ஒரு உன்னத ஆத்மா அப்டின்னு சொல்லி நம்பள மாத்திக்கலா அந்த ஆனா அந்த மாரி நட்பு வந்து கெடைக்காது ரொம்ப ரேர் எனக்கு தெரிஞ்சு அப்டி கெடச்சவங்களா வந்து கிப்டடுன்னு சொல்லுவாங்கல்ல அது அவுங்கதா கிப்டடு அப்பதா அந்த ரியல் கிப்டடு என்ற வார்த்தைக்கான மதிப்பே அங்கதா நமக்கு தெரிய வரு
ஆம்மா அந்த நட்பு சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சு அ வயசான காலோ வரக்கு இருக்கு அந்த மாரி சில நட்புக்கள் நம்ம பாக்குறோ அது ரொம்ப ரேராதா இருக்கு
அஹ
ஆமா அவங்கல்லா நமக் ஒரு நல்ல வழி காட்டியாவு இருக்கறதாலதா அவுங்க வந்து அந்த அளவுக்கு இருக்காங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அது சந்தேகமே இல்ல
ஆனா நம்ம வீட்லல்லாம் வந்து சொல்லுவாங்க இவங்க கூட சேரக்கூடாது இந்த ஃ ப்ரெண்ட் கூடலா வெச்சிக்கக் கூடாது அப்டின்னு
ஆம்மா ம்மா ம்மாம் அது ஒரு பிரஸ்ன ஆம்மா அது ஒரு ஸ்கூல்டேஸ்ல அது ஒரு பிரச்சன இருக் குங்க எப்டின்னா ஃபேம்லி ஸ்டேட்டஸ்கு ஏத்த மாரி வந்து பழகு அப்டின்ற மேரிலா பேசுவாங்க பழகுவாங்க பட் அதெல்லா அப்பாற்பட்டது ஆஹ் பள்ளி பருவ நட்புகல்லா வந்து கொஞ்சோ வித்தியாசமாதா இருக்
ஆஹ் அது ஃபுல் சைல்டிஸ் சாதான் இருக்கும்
கொஞ்சைல்டிஸ்டாதா ஆம்மா ம்மா
ஆனா நம்ம அந்த காலத்துல நெனச்சிற்று இருப்போம் இந்த நட்பு வந்து நம்ம ஃபாரவர் அப்டின் சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிருப் போக போலா ஃப்ரெண்ஸ் ஃபாரவர் அப்டின்னு ஆனா அது இன்னொரு ரெண்டு மூணு வருஷத் திலேயெ அதலா அவ்ளோதா காலிங்கிறத அப்பல்லா நமக் தெரியாது ஆ நம்ம என்ன பண்ணாலு ஃபிரண்ட்ஸ் சா இருப்போ யாரு வந்தாலு எப்புடி வந்தாலு கல்யாண ஆனாலு என்ன ஆனாலு ஃப்ரெண்டா இருப்போ அப்டின்னு சொல் லி பேசிருக்கோ பட் அதெல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்போ அப்போதிக்கி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவ்ளோதா
ஆமா உங்களுக்கு ஏதாச்சு அத மேரி ஆஹ் ஆழ்ந்த நட்பு இருக்குங்களா மெயின்டைன் பண்ரிங்களா இன்னும் எதாது
ஆஹ் அது மேரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நறையா இது வரிக்கு மெயின்டையின் பண்ட்றன் பட் வந்து நா இன்னு கால போக் க்குல அந்தளவுக்கு எனக்கு அனுபவங்கள் பெருசா இல்ல நா அடிப்பட்ட அனுபவங்களோ இல்லன்னா நா ரொம்ப கஷ்டத் துல யாரையாவுது கூப்ட்டு எனக் உதவி செஞ்ச அந்த மாரி அனுபவங்கள் இல்ல போக போகத்தா தெரியு நனைக்கிறே எனக்கு
அதா சொல்ட்றீங்களா பப் அப்டி ஒரு நட்பு நீங்க ஜெனியுனான நட்பு இருக்குது அப்டின் நீங்க இந்த க கண்டுபுடிச்சீங்க அப்டின்னா அத உட்றாதீங்க என்னன்னா நீ-நீங்க சில விஷயங்கள் ஸ் சேக்ரஸ் பண்ணி அத தக்க வச்சுக்குங்க அ ஏன்னா நா அததா சொல்லுவே என்ன சொல்லுவே அடக்கடி டேய் நாலா வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டா இருக்கணும்னா அவ வந்து அவ பல விதமான பொ புயல்கள் அதெல்லா நல்லா அனுபவிச்சனா என்ன தாண்டி ஃப்ரெண்டா இருக்க முடியு அப்டின்பே ஏன்னா அந்த அளவுக்கு குடும்பகாரனானேங் ஃபிரண்டா இருக்க முடியாதுடா அப்டினு அதே மாரி அருமையான டாபிக் நீங்க செலேக்ட் பண்ணியிருந்தீங்க என்னகேட்டா ஒவ்வொரு டாப்பிக்கு நல்லா இருந்தது இதுவு வந்து அது மாரி ஒரு ஒரு அருமையான டா டாப்பிக்கு ஏனா எனக்கு மலரும் நெனைவுகள் வந் து தூண்டிவுட் ட்டீங்க என்ன ஆமா ரொம்ப நன்றிங்க தோழி அடுத்த ஒரு கால்ல மீட் பண்லா ஓகேங்க தோழி ஓகே நன்றி